ஹலோ
கேக்குதுங்களா
ஆ என கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க
எப்படி போகுது இன்னை சும்மாதாங்க நீங்க
சும்மாதாங்க
அ வொர்க்லா கெளம்பியாச்சுங்களா
இல்ல வீட்ல தானங்க இருக்கோ கொழந்தைங்கள பாத்துட்டு
ஓகே ஓகேங்க ஓகேங்க
நீங்க வேலைக்கு போறீங்களா
ஆ மாங்க ஆமாங்க
செரிங்க செரிங்க
காலேஜ் ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல சொல்ல வந்தீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க
இல்ல பேசுங்க பேசுங்க
இல்ல ஃபேமிலியா டூரு இந்த மாரிலா போறது உண்டா நீங்க இந்த விடுமுறை நாட்கள்ல
ஆ போவோங்க ஆனா பிளான் போடுவோ ஒரு சிலது சக்சஸ் ஆகு ஒரு சிலது சக் ஸஸ் ஆகாது
ஃபேமிலி ஆனதுக்கு அப்றம் அதே ப்ராப்ளம் உங்களுக் இருக்கா
ஆமாங்க
காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரிதா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் போடுவோ கடைசில ஒருத்த காசு இல்ல ஒருத்த வீட்ல வுடல அப்படின் சொல்லி அது மாரி கட்டாயிடு அந்த மாரி அதனால கேட்டே சரி ஃபேமிலி ஆனதுக் அப்
அது வந்து என்னன்னா இப்போ ரெண்டு பேரு இருந்தா தெரியாது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருனா உடனே பிளான் போடுறோ உடனே கெளம்புறோ அவ்ளோதா ஃபேமிலியே திரட்டணு அப்டின்னா ஒருத்தங்க வரேம்பாங்க ஒருத்தவங்க இந்த நாள் வரேன்பாங்க ஒருத்த நாள் அடுத்த மாசோ போலாம்பாங்க அப்டி இப்டினு ஒரு பெரிய டிஸ் டிஸ்கஷன் போட்டு அதுக்கப்றோ ஒரு நாள் போவோ அந்த மாரி தா ஆகு
ஆமா ஆமா ஆமா எல்லாரையு அதா ரெண்டு பேர் மூணு பேரா போறதெல்லா பிரச்சனை கெடயாது
ம்
எல்லா தயு பிளான் பண்ணி ஒரே நேரத்துல ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வர வச்சு கூட்டு போறதா கஷ்டோ ஆனா ரெண்டு பேர் மூணு பேரா போனா அந்த ஜாலினஸ் இருக்காதுலாங்க
ஆம்
மே பி கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போனா அவங்க ஏதோ பேசிப்பாங்க அப்டின்போ ஃப்ரண்ட்ஸா போகும்போது பாத்தீங்கன்னா இரண்டு பேரோ மூனு பேரா போனா அதுக் கு வீ்ட்லயே இருந்து இருக்கலாமே அப்டின் தோணு ஒரு அந்த அளவுக்கு ஜாலியா இருக் நன்னா நெறய நண்பர்களோட போனாதா என்ஜாய் பண்ணி சுத்தி பாத்துட்டு வந்த மாரி இருக்கு
ம் அது ஒரு மெமரிஸா வந்து இருக்கு
பாங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு இந்த மாரி எங்கயாவது போய் படிக்கிறப்பயோ இல்ல ஏதா போய் மறக்க முடியாத நினைவுகள் ஏதாது இருக்கா
அப்டி பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில வந்து இயர்லி ஒன்ஸ் போயிருவோ
ஓ அப்டிங்களா சூப்பர்ங்க
ஏதாது குளிக்கிற மாரி பிளேஸ்க் தா போவோ ஏனா நாங்க வந்து கந்தக பூமி அப்டின் சொல்லுவோ வெயிலு சரியான வெயில்ல தா நாங்க இருக்கோ அதனால நம்ம போற எடோ கொஞ்சோ சில்னஸா போணு அப்டின் சொல்ட்டு ஊட்டி கொடைக்கானலு வால்பாற
சூப்பருங்க எங்க வசதி
அந்த மாரி பிளேசஸ்ஸாதா செலக்ட் பண்ணி போவோ அப்றம் பாத்தீங்னா அந்த கேரளா சைடு
சூப்பர் சூப்பர்ங்க பரவால்ல பரவால ஃபேமிலியாலா ஒரு வருசத்துக்கு ஒரு தடவ ஏதோ ஒரு டூர் பிளான் பண்ணி போறீங்ளே
ஆமா ஆமா மேக்சிமம் பாத்தீங்னா எங்ளுக்கு கு ற்றாலம் பக்கத்துல இருக்கனால இயர்லி ஒன்ஸ் அங்க போயிருவோ
ஆ
மத்தபடி சரி இந்தவட்ட குற்றால வேண்டா வேற எங்கேயாது போலா அப்டின் பிளான் போட்றப்ப தா வேற எங்கேயாச்சு வால்பாற கொடைக்கானல் ஊட்டி அந்த மாரி போறது
பரவாலங்க நாங்க எல்லா ஃபேமிலியாலா பெருசா வெளிய போனது இல்லங்க ஏதாவது கோயிலுக்கு போறது இல்லனா ஏதாவது பக்கத்துல பங்கஷனு போறது இந்த மாரிதா போயிருக்கோ நண்பர்களா எங்க வீட்லலா அந்த மாரி போனு அங்க போனு இங்க போனு பிளானே போட மாட்டாங்க எங்க சித்தப்பா வந்து வேல பாக்குற எடத்துல இருந்து கூட்டு போவாங் ஒரு ஃபேமிலி டூர்னா அப்ப எப்பயாது போனாதா மத்தபடி பேஃமிலியா டூர்லா பிளான் பண்ணி போனதில்ல நீங்க எல்லா போறத பாத்தா சந்தோஷமா இருக்கு பரவால்ல நாங்கள்லா நண்பர்களா போனாதா உண்டு
ஆனா இங்க வந்ததுக்கப்றோ என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்ததுக்கப்றோ அப்டியே ஆப்போசிட்டு
நம்ம போறதே இல்லங்ளா ஆ அததா சொல்றே எங்களுகுள்ள அப்டி டூர் பிளானிங் போட்ணுமா இன்னிக்கு போறதுங்கிறதெல்லா ரொம்ப ரேரு அப்டியே டூர்லா பிளான் பண்ணி ஃபேமிலி
போலா திருச்செந்தூர் போலா கன்யாகுமாரிக் போலா வேளாங்கண்ணிக்கு போலா
அட்லீஸ்ட் பிளானாவது போட்றாங்களே எங்கள்ட்ட பிளானே கெடையாதுங்க ஏதாவது கோயில் குளம் போறதுனா மட்டு அ எல்லாரு கிளம்பிருவாய்ங்க இங்க போலா அங்க போலா அங்க போலானு டூர் மாரி எங்கேயாது போலான்னா ஒருத்த கெளம் மாட்றா நா தம்பிங்க வேணா வுட்டுட்டு நானா அவங்கிலா எல்லாருமே ஆளாளுக் ஒரு பக்கோ வேல பாக்றோ படிக்கிறோன்றதுனால அதுவு செட் ஆக மாட்டங்குது பசங்க மட் டு போலான் பாத்தாலு
ம் ம் ம்
காலேஜ் படிக்க வெரைக்கு தா அந்த கரெக்டான இப்ப லீவ்னா ரெண் நாள் லீவு நாளு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு க்லா அப்டி தோணு வேல பாக்கறப்போ லீவ் போடணுமா ஐயையோ அவன்ட்ட அங்க உள்ள உள்ள எல்லார்ட்டயு பதில் சொல்லணு ஒரு நாள் சம்பள போயிடு என்ன பண்றதுன்தான லீவு கூட போட்டு எங்கேயு போ முடிய மாட்டேங்கிது
அது மாரி பாத்தீங்னா நாங்க சின்ன பிள்ளையா இருப்போ அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போ அதனால எங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டு
ஓ அப்ப
வீட்ல வக்க மாட்டாங்க ஃபேமிலி தா இருந்தாலு எல்லாருமே குடுக்கணுல
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அதனால நாங்க வந்து அது இல்லாம நாங்க செல்ல பிள்ளைங்ளா அதனால வந்து எங்க ரெண்டுத்துக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க எனக்கு எ தங்கச்சிக்கு எங்க அண்ணேங்களு க்லா எடுத்துருவாங்க எனக்கு எங்க தங்கச்சிக் மட்டு ஏன்னா ப் எனக்கு வந்து அண்ணங்க ஜாஸ்தி
ஓ செரி செரிங்க செரிங்க ம்
நாங்க மட்டுந்தா தங்கச்சிங்க ரெண்டு பேரு அண்ணாங்கெலா பெரிம்மா பசங்க சித்தப்பா பசங்க அவுங்க எல்லாருமே அவுங்கெல்லா அவுங்க கொழந்தைக்கெல்லா போட்ருவாங்க நாங்க ரெண்டு பேர் மட்டுந்தா பொண்ணுங்க அப்டின்றனால ஏனா எங்க பெரிம்மா வீட்ல பாத்தீங்னா
ம்
ஆறு பசங்க ஆறு பசங்களுக்குமே ரெண் ரெண்டு பசங்க
எல்லாமே பசங்களா
ஆமா ஃபுல்லாவே பசங்க தா
ஐயையோ அப்போ அந்த பொம்பள புள்ளைங்க மேல தனி பாசோ இருக்கோ தனி சிறப்பு கவனிப்பு இருக்கோ
ஆமா எங்க அண்ணேங்க எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பசங்க
செரி செரிங்க செரிங்க
எங்கா பெரிம்மா என்ன பண்ணிட்டாங்க செரி இது பொம்பள பிள்ளையா பெறக்கணு பொம்பள பிள்ளையா பெறக்கணு அப்டின் சொல்ட்டு ஆறுமே இப்போ ஆம்பள பையனா பெத்து போட்டாங்க அதுக்கப்றோ அவுங்க பையங்களுக்கு அப்டியே தா
ரெண்டுமே பையனா பொறந்துருச்சு அ வாவ் பரவால்ல
இப்போ ஒருத்தவுங்க மாசமா இருக்காங்க அவுங்களுக்கு தெரியு இது பையன் தா அப்டின்ட்டு
அப்டி இல்லங்க இப்பயே எப்டி தெரியு பையன் தா பொன் கொழந்தை பிறக்கலா நம்பிக்கை விடாதீங்க
அது இருப்பாங்க சா சொ ஒரே ஒரு பொண்ணு மட்டு பிறந்திருக்கா இப்போ எங்கள் ஒரு அன்னிக்கு இப்போ அவளதா நல்லா எல்லாருமே கொண்டாடுனாங்க இப்போ நா கல்யாண முடிச்சு வந்துட்டே
ம் பெண் கொழந்த பெறக்கும் பெண்கள் தா எவ்ளோ எல்லாமே ஆம்பளைங்கள ஆம்பல பசங்களா இருக்கிற வீட்ல ஒரு பெண் குழந்த பெறந்தா அது அந்த கவனிப்பே சித்த சிறப்பா இருக்கு தனி கவனிப்பா இருக்குமே
அ நாங்க எப்டி இருந்தோ எங்க ஜென்ரேஷன்ல நாங்க எல்லா பசங்களா இருப்பாங் நாங்க ரெண்டு பேர் மட்டு பொண்ணுங்க அது போலதா அவுங்க இதுல அவுங்க எல்லாருமே பசங்க அந்த எங்கது அண்ணா பொண்ணு ஒருத்தி மட்டுந்தா பொண்ணு அவளுக்கு மட்டுந்தா எல்லா பண்ணுவாங்க சொன்ன மாரி
செரி செரி செரி ஆமா அவுங்களுக்கு எங்கயாவது போறோம்னா கூட அந்த அவுங்களுக்கு மட்டு தனியா கவனிப்பு எல்லாருட்ட இருந்து கவனிப்பு வரு பேரன்ஸ்ட்ட இருந்து செரி உங்க அண்ணங்கிட்ட இருந்து செரி ஏதாவது வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டு செரி ஒரே ஒரு பொம்பள புள்ள அப்டின்ற மாரி பாத்து பாத்து பண்ணுவாங்கல்ல
ம் ம்
திருவிழாக்களெல்லா நடக்குதா திருவிழாக்கள் எத உங்க ஊர்ல இந்த மாரி நடக்குதுங்களா இந்த ஆடி மாசத்துல திருவிழாவுலா நடக்கு ப கூல் ஊத்துவாங்க அந்த மாரி நெறையா‌ நடக்குங்களா அந்த மாரி உங்க ஊர்ல திருவிழாலா நடக்குங்களா
ஆடி மாசோல்லா கூழ் ஊத்த மாட்டாங்க தை பொங்கல் அப்போ கொண்டாடுவாங்க
ஆ தை பொங்கல் அப் போ கொண்டாடுவாங்க அப்போ வந்து சும்மா ஊர் திருவிழா மாரி எல்லாரு பொங்கல் வச்சு கொண்டாடுவங்க கூழ்லா ஊ த்துவாங்களா ஆடி மாசம்னு சொல்லி ஒன்னு ஃபேமஸா நடக்குமே எனக்குமே தெரியல நா கேள்விபட்ருக்கே
அதி இங் நாங்க இருக்கிற சைடு அந்த மாரி இல்ல ஏ ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் அந்த மாரி இல்ல ஆனா அந்த நாங் இருக்கற ஏரியால பொங்கல் மாரி கொண்டாடுவாங்க திருவிழா மாரி அந்த மாரி கோயில்
அதா ஊர் திருவிழா ஊர்
அ ஊர் திருவிழா அந்த மாரி கொண்டாடு அதுவு பொங்கல் டைம்ல ஏன்னா அப்பதான கரும்பு அதெல்லா கெடைக்கு
ஓ அது இல்லாம ஊர் திருவிழா நடக்கு இல்லல்ல ஊர்ல வச்சு இந்த கோவில் ஊர் திருவிழா மாரி சின்னதா நடத்தி பொங்க ஊர் திருவிழா மாரி நடத்துவாங்கல்ல நா மா ப்பா ஆ அதா அத இதெல்லா கட்டி கையில இதெல்லா கட்டி காப்பு கட்டி இந்த மார்லா ஒண்ணா வச்சு நடத்துவாங்கள அந்த மாரி அப்பலா நடக்காதுங்க பொங்கல் டைம்ல எல்லா இந்த ஊர்துள்ள ஊர்ல வந்து இந்த போட்டிகள் எல்லா வைப்பாங்க அந்த மாரிலா நடக்கு அது இல்லாம திருவிழா அந்த மாரி தனியா நடக்காதா உங்களுக்கு பொங்கல் டைம்ல‌ ஓடையே சேந்து நடந்துருமா
இல்ல இல்ல பொங்கல் டைம்னா பொங்கல் முடிஞ்சு தை கடைசில தை ஒண்ணு வந்து தை பொங்கல்லு எங்களுக்கு வந்து தை கடைசி அந்த மாரி
சேரி சேரி சேரிங்க சேரிங்க அதா அந்த மாரி நடக்கு அந்த மாரி நடக்கு போதெல்லா நல்லாருக்கு சின்ன வயசுலல்லா திருவிழானா அவ்ளோ ஆர்வமா இருக்கு இப்பலாம் இங்க ஆர்வோ இருக்கறதில்ல சின்ன வயசு எங்க பாட்டி ஊர்ல திருவிழா நடக்கு அங்க போனுனா அவ்ளோதா ரெண்டு மூணு நாள் அப்டியே சகஜகனு ஓடுறது பாட்டி காசு கொடுக்கு அங்க கடைய எல்லா சுத்திட்டு ஓடிட்டு வர்றது யார் யாருனு தெரியாது இந்த புரோ நறைய பசங்க வருவங்க எல்லாரு வெலாடிட்டு சுத்துறது
ம்
இப்பலா திருவிழா பக்கம் போரதே ஒரு இன்ட்ரெ்ஸ்ட் இல்லாத மாரி ஆயி
ஆமாங்க அதுவு இல்லாம சின்ன வயசுல திருவிழால இந்த அச்சல்லா வைப்பாங்க வச்சிருக்கீங்ளா
ஆ வச்சிருக்கே வச்சிருக்கேங்க வைக்காம இருப்பாங்களா சின்ன வயசுல அச்சு வைக்கிறது அப்ரோ அந்த நறைய இந்த விலாடறதுலைலா பாத்தீங்கன்னா இந்த லைட் அடிச்சா ஒன்ன வந்து லேசர் லைட் ஒன்னொ ஒண்ணு மாத்தி மாத்தி அடிச்சா உருவோ வரு செவத்துல அது கேள்விப்பட்டிருக்கீங்ளா பாத்திருக்கீங்களா அது ஆ அதேதா அது
ரிமோட் கார் இந்த மாரிளா அப்பெல்லா எதையாவது ஒண்ணு புதுசா வாங்கி எதாது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணு இலைன்னா தூக்க வராது வாங்கி ரெண்டு நாள் மூணாவது நாள் உடைச்சு போட்டுறே வீட்ல திட் திட்டுவாய்ங்கே இதுக்கு தாண்டா வாங்கி தரதில்ல உனக்கு
ஆ ஆமா ஆனா இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எத்தன உடைச்சாலு அடுத்து வாங்கி தர மாரிதா இருக்கு அடம் பிடிக்கிறாங்க
கொழந்த கொழந்தைன்னு வரும்போது அது கேக்குறப்ப நம்ம பையனுக்கு நம்ம பண்ணணுனு இருக்கோ இல்லையோ அவங்க கேட்டுட்டாங்கன்னா ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணுனு தான இப்ப சில பெத்தவங்கல்லா யோசிக்கிறாங்க அப்ப இல்லைன்னா நம்மதா அப்டி இருந்திருக்கோ நம்ம பையங்க அப்டி இருந்துர கூடாது பாத்து பாத்து வளக்கறாங்கல்ல
ம் என்னோட ஹஸ்பண்ட்லா அப்பதான் எனக்குளா ஒரு சின்ன கார் கூட எங்க அம்மா வாங்கி தரல உனக்கு பாரு நா எவ்வளோ பெரிய கார் வாங்கி தந்திருக்கே அப்டிம்பாங்க
ஓஹோ இல்ல அது அப்ப கெடைக்காது அப்ப நம்ம அப்டி இருந்திருக்கோ நம்மளுக்கு தெரியு ஏன்னா நம்ம நலம அப்டி இருந்திரு இப்போ நம்ம பையன அப்டி வைச்சுர கூடாது சின்ன வயசுல இருந்து எதுவு கெடைக்காம வளந்திடக்கூடாது நம்மலால முடிதோ முடியலையோ எப்டியோ ஒன்னு வாங்கி கொடுத்தடணு அப்டின்னு நெனைக்கிறதுதா எந்த கஸ்டமு இல்லாம வளர்த்தரணும் அப்டின்னு நெனைக்கேற
ஆமாங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ம் ம்
நீங்களு அந்த மாரி சின்ன வயசுல நீங்க எதாச்சும்
ஆ சின்ன வயசுல நெறைய பண்ணிருக்கேங்க அதெல்லா சின்ன வயசு கதைகள் எல்லா நெறைய போகு சொன்னா சில இது அதே மாரி இந்த திருவிழா அப்ப போறப்பல பாத்தீங்கன்னா நெறைய எதாவது கடைகள் இருக்குல்லா அங்க போய் சாப்பிடற இந்த மாரி நெறைய புதுசு புதுசா ஐட்டங்கள் எல்லா போடுவாங்க அந்த மாரி எல்லா சாப்பிட்டிருக்கீங்களா
ம் அ அப்போ எங்க ஊர்ல எங்க ஊர்ல திருவிழா இருக்கு இப்போ எப்பிடி பெரிய இந்த கோணியம்மன் திருவிழா அந்த மாரி வருதுல பெரிய நகரக அந்த திருவிழா அந்த மாரி நகரத்துக்கே திருவிழா வரம்ப்போ அந்த மாதிரி பொருள்காட்சி எல்லா போடுவாங்க
ஆமா ஆமா சில திருக்காட்சியில பொருள்காட்சி போடுவாங்க கண்டிப்பா ஆ
பொருள்காட்ச்சில வந்து ராட்டணோ அதெல்லாமே இருக்கு அப்புற பாத்தீங்கன்னா இந்த பெருசு ஒரு அப் பளம் இருக்கு டெல்லி
அ டெல்லி அப்பளோ நானு அத தா சொல்ல வந்த சாப் பிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட இப்ப கரெக்டா நீங்களு அதையே சொல்லிட்டீங்க டெல்லி அப்பளோ பெரிய அப்பளோ
ஆசையா இருக்கு எங்க அம்மாட்ட வாங்கிதாங்க வாங்
ஆமாங்க அவ்ளோ பெரிய அப் பளத்த பாக்கும்போது என்னடா இ்வ்ளோ பெருசா பொறிச்சு இருக்காயிங்கன்னு வாங்கி திண்ணணு ஒரு ஆசை இருக்குல்லங்க
ம்
டெல்லி அப்பளம்லா அப்ப போய் வாங்கி சாப்டாதா இதெல்லா பாத்தீங்கன்னா இன்னொல்லா இந்த பஞ்சுமிட்டாயிலேயே பஞ்சுமிட்டாய்னா சவ்வு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் இல்ல ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா சின்ன வயசல கிடைக்கு இப்பலா கெடைக்குதான்னு தெர்ல ம்
ஆமா ஆமா வீடுக்கு விட்டுருவாங்க அந்த ஒரு பொம்மை மாரி வெச்சு
ஆஹ வெச்சு தருவாங்களா அது அதெல்லா சின்ன வய சில பேவரட்டு வாங்கி சாப்புடுறக்கு இப்ப எல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா கெடைக்குதானே தெரியில எங்கயு
அது வந்து நா அப்பதா எனக்கு வவர